காலை வணக்கம் சா ஹலோ சிஸ்டர் ஹலோ
ஹலோ ஹலோ
வாய்ஸ் இப்பதே ஆ இப்பதா இப்பதா கேக்குது ஆ இப்பதா கேக்குது ஆ க்ளியர் சொல்லுங்க சிஸ்டர் உங்க மறக்க முடியாத நினைவுங்கள சொல்லுங்க சிஸ்டர் ஆ நல்லாருக்
வேதனைகள் ம் எங்க காலேஜ் எஸ்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடலா ரொம்ப அதல்லா ஜாலியாருக்கு ம் ஆறு வருஷோ படிச்ச காலேஜு மூணு வருஷோ பி சி சி ஏ மூணு வருஷோ எம் சி ஏ அ எம் சி முடிச்சிருக்கு மூணு வருஷ் த்த பி சி ஏ மூணு வருஷோ எம் சி ஆரு வருஷோ காலேஜி
பண்றீங்க
நாங்க ஒர்க் பண்ணிருந்த இப்பல்ல வீட்லதா இருப்போ சிக்ஸ் முன் செவன் இயர்ஸ் முன்ன ஒர்க் பண்ணிருந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் வரையு ஒர்க் பண்ணிருந்த இப்போ வீட்லதா இருக்க
என்ன மாதிரியான ஒர்க்கு
எந்து வந்து இ பப்ளிஷிங் இ பப்ளிஷிங் எல்லா ஃபுல்லா ஒரு புக்கு புக்லேட் குடுத்துருவாங்க
ஆ
புக்லெட் குத்துருவாங்க அது வந்து நம் ஸ் பெல் செக் பண்ணி அனுப்புணு ஸ்பெல் எதுவுமே தப்பில்ல நறைய ஸ்பெல்லிங் இருக்கு அதெல்லா நம்ம மாத்தி அனுப்பணு அவ்ளோதா
ஓ ஓகே சிஸ்டர் ஒன் டேக்கு எவ்ளோ எவ்ளோ இது வரு சிஸ்டர் புக்கு ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் ஆ இப்ப தா கேக்குது உங்களுக்குள்ளது நெட்வொர்க் இஷ்யுவா இருக்குன்‌ நெனைக்கிறே சிஸ்டர் ரொம்ப போராருக்கு என்னங்க ஆ ரொம்ப போராருக்கு சிஸ்டர் ஒங்க ஒங்ககுள்ளது
இல்ல கேக்கவே இல்ல சுத்தமா
ஆ உங்களுக்கு உங்க உங்க நெட்வொர்க் வந்து ரொம்ப எ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாருக்கு
அப்டின்றீங்ளா நெட்வொர்க்கா இல்ல அப்பான் தெர்ல
நெட்வொர்க்ல நம்ம பேசம்போது நல்லா கேச்சுல்ல
ம் இதுக்கு முன்ன நல்லாதா கேட்டுச்சு இப்பதா கொஞ்சோ ப்ரேக் ஆய்ரு ச்சு சுத்தமாவே கேக்கல விட்டு விட்டு லைட்டா பேசதுக் முன்னாடி ஸ்டாடிங்லே விட்டு விட்டு கேட்டுச்சு அதுக்பறோ இப்ப சுத்தமாவே கேக்கல இப்ப கேக்கு
ஆ ஹா
இப்ப கேக்கு
அதுதா இங்க மழ வர தனால உள்ள கேக்கல போல் இப்ப வெளிய வந்து பேசினுக்குற
ஓகே ஸ்ட்டர் ஓகே ஸ்ட்டர்
ம்
ம் மழ பெயுன்னு சொல்லிருந்தாங்ளா இது நியூஸ்ல
ஆமா ஆமா அ ஹா அது தெர்ல மழ பெய்மா என்னன் தெர்ல நம் நியூஸ் எங்க பாக்குறோ
ம்
மழ பெய்து அவ்ள தா இங்க ரொம்ப ஒன்னுல லைட்டா தூறலு அது காத்து இழுத்துன் போது ம் ஆனா இப்ப க்ளியரா கேக்குதான
ம்
ம் சேர் சேர் மழ பெயதுனால சரியா கேக்க மாட்டன்து ஒங்க இது நீங்க சொல்லுங்க ஒங்க காலேஜ் லைஃப்லா எப்டி இர்ந்துது சொல்லுங்க
ஏ காலேஜ் லைஃப்னா ஸ்கூல் டைம்ல இருந்தே ஆறாப்லருந்தே காலேஜ் வர ஹாஸ்டல் லைஃப் ஃபுல்லா லெம் ரெம்ப இப்ப வீட்ல தா தங்கி படிக்கிற மாரில்லா படிக்க மாட்ட லாங்க்லருந்தே தனியா ஒக்காந்து படிக்கிற மாரி தா படிக்க
ம் ம்
ம்மா காலஜ் க கா கால இ இதுல ஹாஸ் ஸ்கூல் வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்ச
ம்
ஒன் டு ஃப ஃபைவ் வர ஒரு ஸ்கூலு உள்ளூர் ஸ்கூல்ல படிச்ச சொந்த ஊர்ல வீட்டுக்கு பேய்ட்டு பேய்ட்டு வர்ர மாரி அதுக்கப்றோ சிக்ஸ்த்து டு டுவெல்த் வர வே வேற ஸ்கூல்ல படிச்ச ரொம்ப லாங்க்ல பேட்டு அங்கயு ஹாஸ்டல் தங்கி அங்கே உள்ள ஆஸ்டல்ருந்துச்சு அ ரொம்ப ஸ்டடி ஸ்ட்ரிட்டாருக்கு ரொம்ப ஸ்ட்ரிட் டாருக்கு அ கால்ல அஞ்சு மணிக்கே எந்திக்கிற மாரிருக்கு அஞ்சு மணிக்குலா ஏஞ்ச்சு குளிச்சிட்டு ஸ்டடிக்கு மறுபடி அ ட்ரெஸல்லா சேஞ்ச் பண்ட்டு ஸ்டடில பேய்ட்டு டில போய் உக்காந்து படிக்கிற மார்ருக்கு
ம் ம்
ஆறு மணி டு எட்டு மணி வர ஸ்டடி காலைலே அதுக்கப்றோ மறுபடி எ ஒம்போது மணி வர சாப்ட்டுட்டு ஒம்போது மணி கரெக்டா காலேஜுக்கு பேரனு கா இல்ல க ஸ்கூலுக்கு பேரணு ஸ்கூலுக் பேட்டு அதுக்கப்றோ ஸ்கூல்ல அவங்க சொல்ற ஹோமர்க்குல்லா முடிச்சி அ காம்ச்சிருக்கணு அப்டி இல்லாட்டி அங்க அடி வாங்குறது நறைய நடந்திருக்கு சிஸ்டர்
ம் ம் நாங்க வந்து ஸ்கூல் லைஃப்ல ஒஞ்ச ஜாலியா இருந்துச்சு கொஞ்ச எய்து படிக்கும் போது நைன்து படிக்கும் போதுல்லா ஒரு சார் ஒருவா ந ஃப்ரீயா இருக்குவா ஜாலியா இருக்கு ஸ்கூலே நல்லாஜா அப்ப ஸ்கூல் போணுனா எப்ப போகுமோனுக்கு
ம் அப்டியே அப்டியே முடிச்சா சிஸ்டர் அப்டியே ஸ்கூல் லைஃப் முடிச்சு எப்படியோ படிச்சு இடிச்சு எல்லா முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ஆ டுவெல்தல வந்து கரெக்டா என்ன இருந்த சிஸ்டர் ஆ டுவல்துலா வந்து கரக்ட்டா அப்ப அவங்க சொல்றாங்க மேம் எல்லாரு சொல்றாங்க இன்னைக்கு இந்த ஒரு வருஷ தாண்டா டுவெல்த் ஒரு வருஷ தாண்டா நீங்க கஷ்டப்பட போறீங்க அடுத்து காலேஜ் லைஃப்ல போயிட்டு என்ஜாய் தா பண்ண போறீங்க உங்கள யாருமே கேட்க மாட்டாங்க அ போட்டா ஒன்ன நீ யாருமே கேட்க யாருமே கெடையாது நீ பாட்டுல இருக்கலா ஓபாட்டு ல்லா இருக்கலா எந்த கிளாஸ் எல்லா எல்லா பீரியட்டுக்கு வேற வேற சரு மேம்மு எல்லாரு வருவாங்க நீ யாருனாலு எந்த சாரு எப்டி எப்டி இருப்பாங்கன்னு தெரியாது என்ஜாய்மெண்டாதா இருக்கு எல்லாமே ஜாலியாதா இருக்கு காலேஜ் லைஃப்னாலே ஆ ப்ரோக்கிராம் மே டான்ஸ்சு ஆ நெறைய இருக்கு ஸ்கூல் லைஃப் மாரி இருக்காது கொஞ்ச ஃப்ரீயா தா இருக்கு அப்டின் சொல்ட்டாங்க ஒரு வருஷ ஒக்காந்து படிச்சிருங்க கா எப்படியாது படிச்சு முடிச்சு டுவல்த் முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு நல்ல ஒரு காஜேஜ் சேந்திரங்கடா அப்டின்னாங்க
ம் ம்
அதுக்கப்புறோ படிச்சு முடிச்சுட்டு எப்படியோ டுவெல்த் முடிச்சாச்சு டுவெல்த்து ஆமா டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற கா காலேஜ் லைஃப்பு காலேஜ் சேந்தாச்சு காலேஜ் சேந்தா இங்க ஃபுல்லு தமிழ்ல படிச்ச ஆனா அங்க போயிட்டு இங்கிலீஷு ஐயயோ என்னடா இங்கிலீஷா நம்ம இங்கிலீஷ்னாலே ஒரு மாதிரி இருக் குமே அப்டிங்கிற மாரி யோசித்தே சரி சேந்தாச்சு எல்லா செஞ்சாச்சு எங்க எங்க போனாலு சரிதா இந்த இங்கிலீஷ்ங்கிறத விட விட முடியாது படிச்சு தான ஆங்கணு அப்டிங்கிற மாரி படிக்க ஆரம்பிச்சாச்சு ஹலோ சிஸ்டர் கேக்கா ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் பிரேக்காக நெக் க்கரே ஒன்னே ஹலோஸ் டர் ஆ
உங்களுக்கே
ஒண்ணுமே கேக்கல சிஸ்டர் ஒண்ணுமே கேக்கல
அ திடீனு பவர் சேவிங் மோடு போய்டு செல்போன் பவர் சேவிங் மோடுன்னு வரும்ல அதுல போயிடுது
ம் ஓகே சிட்டர்
ம் அப் நாங்களு காலேஜ் படிக்கும்போதல்லா ஜாலியாக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஜாலியா இருக்கு ஆனா பிளஸ் ஒன் பிஸ் டு படிக்கும் போது யாரு மே கண்டுக்க மாட்டாங்க அப்ப எந்த மிஸ்சு இருக்க மாட்டாங்க சாரே இருக்க மாட்டாங்க அந்த ஸ்கூல்ல அதெல்லா வெளிய போயிட்டாங்க கரெக்டா ஏன்டா அந்த ஸ்கூலுக்கு வந்துச்சு
ம்
இல்ல
ம் ம் அதுக்கப்பறோ அது ஏதோ இங்கிலீஷதா படிச்சு ஆகணு அப்டிங்கிற மாரி படிக்க ஆரம்பிச்சாச்சு இங்கிலீஷ் தானே அப்டிங்கிற மாரி மாங்கு மாங்குன்னு மறுபடியு இங்கிலீஷ உக்காந் ந்து ஏதோ படிக்க ஆரம்பிச்சு கொஞ்சோ கொஞ்சோ தெரியு இங்கிலீஷு அப்டியே கொஞ்ச கொஞ்ச இங் போனே அதுக்கப்றோ இப்ப கொஞ்சோ எனக்கு இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சுருச்சு அதுக்கப்றோ எக்ஸாம்லா வருது எக்ஸாம்லா மொத எக்ஸாம் எழுதுட்ட ஆ ரெண்டு பாஸு நாலு பெயிலு அதுக்கப் அப்றோ போக போக பழகீரு அப்டினாங்க ஆ ஆமா காலேஜ் லைப்ல ஃபஸ்ட்டு அதுக்கப்பறோ அப்றோம் சொன்னாங்க ஆ சார்லா சொன்னாங்க என்னன்ன ஃபெயில் ஆயிருக்க எவ்ளோவுல ஃபெயில் ஆயிருக்க அசிங்மா நா தமிழ் படிக்க வேணா காலேஜ் வந்த போல தமிழ் படி இங்கிலீஷ் படிவங்களும் அப்புல்லா சொல்ல கூடாது இங்க படுச்சுதா ஆகணு அப்டின்ட்டாங்க யா போக போக உங்களுக்கு சரியாயிடு நீங்க படிங்க அப்டின்ட்டாங்க ம் ம் சேரி அப்டிதா என்னவு வந்து சேந்துட்டோ நம்மள ஃபீஸ் ம் நம்ம பீஸ் கட்டிட்டாங்க நம்ம அம்மா அப்பா பீஸ் கட்டிட்டாங்க ம் படிச் தா ஆகணும் வேற வழி இல்ல அப்டிங்கற மாரி நானு படிக்க ஆரம்ச்ட்டே அப்டியே படுச்சு படுச்சு அப்டியே அரியரு இல்லாம அப்டியே கிளியர் ஆகிட்டே வந்துட்டே க்ளியர் ஆயிட்டு வந்துட்டு அதுக்கப்பறோ இப்ப லாஸ்ட் செமஸ்டர்ல வந்து நிக்கே எல்லா ஆமா அதுக்கப்பறோ எல்லாமே இறைவனோட செயல்தா
ஆமா அதாவது காலேஜுதா நாங்க படிக்க அவ்ளோவா படிக்கவே மாட்டோப்பா எக்ஸாம் டைம் மட்டுந்தா ஒன்னு ஒன்னு படுச்சுருவோ அவ்ளோதா
ம் ம்
மத்தபடி நாங்களே ஜாலியா இருக்கு ஆனா நாங்க எப்பையு இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால எங்களுக்கு ஒண்ணு தெரியாது ஒண்ணுந் தெரியாதுன்னா அப்டியே எழுதிருவோ நாங்ளா அந்த டையத்துல குடுத்தாங்கன்னா அத வச்சு எழுதுவோ அவ்ளோதா அடிக்கு ஒருவா ஒருவாரு எக்ஸாம் நேரத்துல ஒன் ஒன்சு க்ளாண்ட் பண்ணுவோ அவ்ளோதா
ம் ம்
அப்போ என்ன வருது எழுதுவோ பக்கத்துல பேஜ் பில் பண்ண வுடக் கூடாது அதா ஒண்ணு
நாங்கல்லா பேஜ் ஃபில் பண்ணாதா நால பே பேஜுனா ஃபில் பண்ணி பாதி பேர் ஃபெயில் பண்ணியெல்லா போட்ருக்காங்க அப்டிங்கிற மாரி
அப்டிங்களா ஒரு வேல இப்ப அந்த மாரி ஆயிடுச்சா என்னனு தெரியலயே
ஃபுல்லா பேஜெல்லா பேஜெல்லா ஃபுல்லா நெரப்பி ஃபுல்லா முடுச்சுரு எக்ஸ்ட்ரா இதே வேணு பேப்பரு அப்டி எக்ஸ்ட்ரா பேப்பர் கெடையாது ஃபார்டி பேஜி நாப்பது பேஜி நாப்பது பேஜயு ஃபில் பண் ட்டு அசால்டா ஒக்காந்துருப்பானுங்க பாதி பேரு ஆனா அடிஸன் சீட் கெடையாது அதுக்குள்ள நம்ம முடுச்சாகணு
ம் ம் நாங்க படிக்கும்போது அடிஸ்னல் சீட் இருந்ச்சு
அது எப்டின்னா இது காலேஜுக்கு உள்ள எக்ஸாம் வந்துருந்துச்சுன்னா அதுக் ட்ல அட்னஸ் சீட்டு தருவாங்க இது அண்ணா யூனிவர்சிட்டி ஐ இதே கவுர்மெண்ட எக்ஸாம்னா தர மாட்டாங்க
ஓ அப்டிங்களா ம் ஹும் அததா நாங்க வந்து அங்க திருவள் நீயூஸ் கேப்போ
அ
அதனால இதுவு டைமிங்கே காட்லே உங்ளுக்கு காட்டுதுங்ளா டைமிங்கு
மிங்கா ஆமா காட்டுது லெவன் லெவன்
லெவனா என்து செவன்லே இருக்குது அதுக்குதா கேட்ட
செவன்ல இருக்கா
செவன்லே காட்டுது பை நா உங்கிட்ட அந்த ஃபவர சுவிட் ஆஃப் ஆச்சுல்ல அதுல இருந்து
ஒகே ஒகே உங்ளுக்கு வாய்ஸ்ல இடைல கொஞ்ச பிரேக் காய் அதுக்கப்றோ எதாவச்சுலா அதுல டைம் கேல்க்லிட் டைம் கேல்க்லிட் ஆகலனு நெனைக்குறே
ஆமா
நா பேசிக்கிட்டே இருந்தாப்ல எனக் நா பேசிக்கிட்டே இருந்தாப்ல நா கர்ள் கிட்டுயா எனக் க எனக் கர்ள் கிட்டாய்ட்ருக்கு
உம் செர் செரி அப்ப நம்போட இது முடிய போது நம்ம அடுத்த கால்ல கண்டிப்பா பேசலா
கண்டிப்பா அடுத்த தடவ சந்திக்கலா